ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க
என்ன பண்றீங்க
நானா இப்பதான் தண்ணி குடிச்ட்டு என்ன சமைக்கலான்னு பாத்துட்ருக்கே
நீங்க சமைப்பீங்ளா
ம் ஆமாக்கா
பரவால்ல நீங்க என்னல்லா சமைப்பீங்க
நானா சிக்கன் வந்துட்டு சமைப்பே அப்புற பிரியாணி சமைப்பே
வேற
அப்புற எதாச்சு சமைப்பே ஆ நா நல்லா சமைக்கிறது வந்துட்டு இது ரெண்டு அப்புற சோயாபீன்ஸ் சமைப்பே
ஆ ஆ
இந்த வெஜிடேரியன்ல்லா சமைக்க பிடிக்காது அதனால அம்மாட்ட தள்ளி விட்ருவே ஆனா சமைப்பேன் நல்லா சமைக்குவேணான் கேட்டா எனக்கே தெர்ல
உம் உம் அது யாரச்சு டேஸ் பண்ணி பாத்து சொன்னாங்கன்னா தெரியு
அப்பாக்கு நா சமைக்கிறது பிடிக்கும்
ஆ ஆ
அப்பா நா என்ன சமைச்சாலும் சாப்பிடுவாரு நா எப்டி சமைச்சாலு சாப்பிடுவாரு சாப்பிட்டு லாஸ்ட்ல சொல்லுவாரு எதாச்சும் குத்தம் இருந்துச்சுன்னா
ஆ எல்லா அப்பாவு ஒரே மாதிரிதா போல
ஆமா ஏன்னா நெக்ஸ்ட் டைம் சமைச்சு குடுக்க மாட்டோம்ல்ல
ஆ அதா அதா
எங்க வீட்ல எப்படின்னா நல்லா இருந்துச்சுன்னா எங்க அப்பா சொல்ல மாட்டாரு நல்லா இருக்குன் சொல்லிட்டோனா நா அடுத்த டைம்மு சொதப்பீருவேனாம்மா
ஓ அப்புடி
அப்புடி ஆ அதனால சொல்லமாட்டாங்க நல்லா இருக்குன்னு நல்லா இல்லன்னா மொதல் ஆளா சொல்லிடுவாரு
சொல்லிருவே ஏ அப் பா ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நா கண்டுபிடிச்சிரனு நல்லா இருக்கா இல்லையானு
ம்
அப்ப அவ்வளோக்கா பேசமாட்டாரு
சேரி சேரி
எப்படின்னா எதாச்சும் நா அவர் வந்து பண்ட்டு ஆக்ஷன் பண்ணுறத வண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சுக்கணு இவருக்கு இது தா வேணு அப்படின்னு அந்த மாதிரி ஆளு
ஆனா ஓ
ம் நீங்க எதோ சொல்ல வந்தீங்க ஹலோ ஹலோ ஹலோ